ஆஹ் எப்டி ப்ரோ இருக் ஞ நல்லாருக்குற ப்ரோ ஊர்ல எப்டி ருக்கே ஃபேம்லிலா எப்டி நல்லா இருக்காங்ளா
எல்லாம் நல்லாருக்காங்க
அஹ் எல்லா எல்லா நலமா இருக்காங்க ப்ரோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல நல்ல படியா போய்ட்டு இருக்கு இந்த வெயில் தாக்கம் தான் ரொம்ப அதிகமா இருக்கு வெளில வர முடியல
அய்யோ அப்பா அத ஏன் கேக்குறீங்க ஏதோ சூரியன் பக்கத்து வூட்டுல இருக்க மாரியே ஃபீல் ஆகுது சொல்ல போனா நம்ப இருக்கும் போது சின்ன வயசா இருக்கும் போது இந்த மாரி வெயில்லாம் இல்
ஆஹ் ஆமா ப்ரோ நம்ம இருக்கும்போது இந்த வயசு கா கு அந்த மாதிரிலாம் கெடையவே கெடையாது எங்க வெயில் அடிச்சுச்சு
இப்ப ஒரு அஞ்சு வருஷமா தான் இந்த மாரி ரொம்ப தாக்கமா இருக்கு இதுக்கு முன்னாடிலாம் இவ்வோலாம் பெரிசாலாம் இல்ல என்னான்னு தெரியல இந்த அஞ்சு வருஷம் என்ன ஆச்சு ஓசோன்ல என்ன பெரிய ஓட்ட ஆயிடுச்சு
இல்ல கண்டிப்பா நடக்கும் இவனுங்க கொளுத்துர கொளுத்துல இல்ல ஓசோனே இருக்காது ஓசேனே தெரிஞ்சிரும் இவங்க பேப்பர் எரிக்கிறான் இவ என்ன பண்றது படுபாவிங்களா இருக்காங்க
ஆமா
புரிஞ்சிக்க மாட்டிங்குறாங்க பட்டாச கொளுத்துறானுங்க மரத்தை வெட்டுறானுங்க வெக்க மாட்டறானுங்க ஒரு மரங் கூட வெக்க மாட்டானுங்க ப்ரோ
ஆமா ஆமா அதா இப்ப வெளிநாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை வந்து எடுக்கணுனு சுச்சுவேஷன் வந்தா அந்த மரத்தை வேரோட புடுங்கிட்டு போய் இன்னொரு எடத்துல நட்டு வெக்கிறாங்க நம்மாளுங்க என்ன பண்றாங்க மரத்த ஒப்ப வெற்றமோ வெட்னவுனே கடைல கொண்டு போய்
வித்து வித்து எப்ப குடிக்கணுனு பாக்குறாங்க
ஆமா இந்த மாரி ஆயிர்ச்சு உ உ
நம்ம ஆக்சுவலா நா வந்து ஃபார்மிங்கும் பண்ணிட்ருக்கே நானு ஓகேங்களா நா எ லி எப்டியா இருந்தாலும் ஒரு டென் டூ ஃபிஃப்டீன் மரமாச்சு மினிமம் சொல்றே அது கொஞ்ச ச இங்க கொஞ்ச ஓரளவு முக்கியவா இருக்கு வீட்ட சுத்தி ஃபுல்லா மரந்தான் ஓகேதானங்க அப்டியா இருக்கு பட் இருந்தாலு மழ பெய்யாதது ஒரு டைம் கஷ்டமாய்டு ஒரு டைம் மழ சு த்தமா காயம்போது விவசாயம் பாதிக்குது இல்லயா அதுதா கொஞ் ச ப்ராப்ள மத்தபடிலா ஓகேதா பட் இப்போ இருந்தாலு விவசாயத்துக்கு ஒரு முக்கியத்துவ குடுக்க மாட்றாங்க ப்ரோ உம் முக்கியத்துவ குடுத்தாதா ன விவசாயத்துக்கு வந்து ஒரு பொருள் நிர்ணயம் பண்ண மாட்றாங்க எந்த பொருளா இருந்தாலு செர் தா இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கிங் இன்ன ஒரு வெங்காயமா இருந்தாலு வெங்காய இருவது வானா இருவதுவாதா அந்த மாரி ஃபிக்ஸ் பண்ண மாட்றாங்க அ அது ஃபிக்ஸ் பண்ணால் இதால்தா நெறையா ப்ராப்ளம் வருது இப்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கனா நிரந்தரமா கரெக்டா ஃபாலோ பண்ணி கரெக்டா பண்ணிட்டு வர்லா இப்ப ஒரு நேர வந்து எட் எட்ருவாய்க்கு ஒரு ஒரு நேர வந்து அம்பதுருவாய்க்கு அந்த மாரி விக்கிம்போது தா விவசாய வந்து பாதிப்படையிது அதுனால ஒரு ஒரு வேல ஒரு நிர்ணயமா தக்காளியா இருபதுருவாயா இருபதுருபா வெங்காயமா இருவத்தஞ்சுனா இருவத் அந்த மாரி ஒரு ஒரு நிரந்தரமா குடுத்தா ஆனா எல்லாருக்மே கரெக்ட்டா இருக்கு இப்ப வாங்குறவங்களு சரி விக்கிறவ்ங்ளு சரி யாரும் பாதிப்படைய மாட்டாங்க இப்ப நம்ம அதிகமா விக்கெம் போது என்ன இவ்ளோ வெல விக்கிதுன் கண்டிப்பா கேப்
ம் ம் உண்மதா உண்மதா இன்னொன்னு என்னன்னா ம் ம் இந்த விவசாயிங்கிட்டர்ந்து வாங்கி விக்கிறாங்கல்ல சோ அந்த நடுவுல ஒராள் இருப்பாரு பாருங்க அவுர்தா அதுல சம்பாறிக்கிறதே விவசாயிகளு லாபொ அடையறதில்ல வாங்குறது நாம்பளு லாபொ அடையறதில்ல நடுவுல இருக்க ஒரு ஆளுதா பாத்தீனா லக்
லச்ச கணக்குல சும்மா அப்டி வாங்கி கை மாத்தி உர்றவனுங்க இங்கியு கமிஷன் வாகிக்றா அங்கயு கமி ஷன் வாங்கிறா வெல ஏத்தி உட்டுர்றா
அ அப்டிங்கம் போது எப்டி இருக்கு சொல்லப் போனா கஸ்ட்டப்பட்டு ஒழைக் க்கிறவனுக்கு நல்ல ஒரு வருமானம் போல நாம கஸ்டப்பட்டு ஒழச்சி நாம வாங்குறவங்க நம்ளுக் ஒரு நல்ல ஒரு காய்கறி கெடைக்கிறதில்ல ஆனா எதுமே பண்ணாம இவன் ர்ந்து வாய்ன்ட்டுபோய் அங்க குடிச்சிட்டு அவுங் கேக்க அதாவ்து எவ்வளோ வேல நிர்ணயம் பண்ற டிமாண்ட் பண்றது இவனுங்கதா நடுவுல்ருக்
ம் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா இது கவம்மெண்ட் தலையிட்டு இது கவம்மெண்ட் தலையிட்டு பண்ணணு ப்ரோ இது கரெக்ட்டா பிக்ஸுட் ரேட் இதுதா இது இது எந்த கா ஞ்சாலு செரி போஞ்சாலு செரி வெயில்டு வந்தாலு வ ர்லனாலு உங்களுக்கு இந்த வேல தா அப்டின்ற மாரி ஒரு நிர்ணயம் பண்ணி ட்டாங்கனு வச்சுங்ளே விவசாயொ செழிப்பாவு அப்பறொ அந்த மாத்ரி மாரி விவசாயத்துக்கு வந்து முக்கியத்துவொ குடுக்குண் இப்போ விவசாயி இப்போ சாவறானா அவன அப்டியே உட்றக்கூடாது அவன ஏ எதனால செத் தான் சொல்ட்டு ஒரு சர்வே எடுத்து மத்த இருக்குற விவசாயொ பாதிப் படையாத அளகு ஓகே உங் தண்ணி பச்சனையா தண்ணி தண்ணி ஏற்பாடு பண்ணி தரோ வாய்க்கால் வெட்டி தரோ ஏரி ஏரி கொளொ தூர்வாரி தரோன் சொல்லு அவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகையா குடுக் வேணா நம்ம ஜஸ்ட் அவங்களுக்கு அது தேவையான ஒரு பூர்த்தி செஞ்சா போ மழை உரம் அதல் லா ஈஸியா எளிமையா கெடைக்கிற மாரி பண்ணா போது அவங்களுக்கு நமக் காசு குடுத்து ஆச காட்ட கூடாது காசு குடுத்தா அவ சும்மாதா உக்காந்துருப்பா அவங்களு விவசாயம் பண்ண மாட்டாங்க இப்ப நீ்ர்ப்பாசனன்றதுக்கெல்லா அவங்களுக் எதாவ்து இப்போ இப்ப எக்ஸாம்பிள் இப்ப எடுத்துங்ள மோட்ரு போட்றதுக்குன் பாத்தா மோட்ரு ஒரு விவசாய போர் போட்ணுனா கண்டிப்பா பதினஞ்சு லட்சருவா ஆகுது அதல்லா ஒரு மானியம் மாரி கொண்ட்டு வந்து ஒரு அஞ்சு லட்சொ ஒரு ஆறு லட்சத்து பண்ணிக் குடுத்தா அவங்களுக்கு வந்து கொஞ்சொ பெருமையா கொஞ்சொ நல்ல முறையா பண்ணுவாங்க இது சுத்தமா ஃப்ரீயாவு குடுக் கூடாது சுத்தமா ஃப்ரீயா குடுத்தாலு அந்து அதுவோன அரும தெரியாது கஷ்டொ தெரியாது யாருக்கு அந்த மாரி ஒதவி பண்ணு அதுல்லாத மானியன்ற மாரில்லா கொஞ்ச கொஞ்ச பண்லா கொஞ்ச கொஞ்சமா பண்லா பட் இருந்தாலு ஃபுல் ஃபுல் இது குடுக்கக் கூடாது அவங் கஷ்டப்பட மாட்டா மானியமே வருது நம்ம விவஸ் யம் பண்ண வேணான் அது மாரி அவ போய்டுவா அதனால ஊக்குவிக்கிற மாரி கொஞ்சொ ப பண்ணாதா
பண்ணணு ம் ம் அதா ஒரு நிர்ணய ஸ்டாண்டடான ஒரு விலை ய நிர்ணயிச் பண்ட்டு அவ்ங்களுக்கு தேவையானது அத பத் தெனா அவுங்களுக்கு இல்லாதப்ப இந்த மாரி ஏதோ உதவி பண்ணோம்னா கண்டிப்பா வாய்ங்க்குவாங்க அதாது இந்த நீங்க சொன்ன மாரி இந்த நீ்ர் பாசனத்துக்கு ஏதோ ஒன்னு வழியை பண்றது எதோ அ எடு பண்றது அதுக்கு உரத்துக்கான ஒரு ஒரு இது பண்றது ஒன்னு ஸ்டாண்டர்டான வெலைய வெக்கிறது ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு விதமான வில வெக்கிறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு விதமான ஒரு பண்றது அது மானிய வெலையில குடுக் கறது சோ இந்த மாரி டிராக்டர மானிய வெலையில குடுக்கறது இந்த மாரிலா குடுத்தம்னா விவசாயத்த வந்து ஊக்குவிக்
ம் வளரு வளரு பட் யாரு சரியா இப்ப மதிக்கறது கூட கெடையாது விவசாயத்த கண்டுக்க மாட்றா ஆ கேவலந்தா கண்டிப்பா கண்டிப்பா கேவலமா பாக்குறாங்க பட் விவசாய இல்லாத ஒண்ணு பண்ண அது தெரியாது பட்
மதிக்க மாட்டாங்க ஆமா இப்ப வந்து விவஸ் சாயம் வந்து அவங்க கேவலமா மதிப்பாங் ஆனா அவங்க இது பண்ற உணவு மட்டு அவங்களுக்கு வேணு
ஆ அதான் விவசாயோ வேண்டா விவசாயம் சுத்தமா என்னன்னு கூட கண்டுக்க மாட் ஒரு சில இதெல்லா பாத்துருப்பியே நீயே விவசாயிக்கு பொண்ணு தர மாட்றா விவசாயிக்கு வந்து கடன் குடுக்க மாட்டங்கறா விவசாயிக்கு வந்து எதுவுமே கெடையாதுன்றாங்க இல்லையா ம்ச் அதனால என்ன பண்றா வீட்ல அவ அவங்க அப்பா என்னப் பண் அதாங்க நா தா கஷ்டப்பட்டே எனக்கு தா எது பொண்ணு கிடைக்கல எனக்கு வந்து எந்த ஒரு வாழ்க்கையையு நிம்மதியாவு இல்லன் ஸ் டே நீ விவசாயோ பண்ணவே கூடாது நீ படிச் ச்சி போய் ஆவணுன்னா அப்றோ அந்த விவசாயத்த யாரு பண்றது அந்த நெலோ அழிஞ்சிரு அவன படிக்க வக்கித்துக்கு அத வித்து செலவு பண்ணுவாரே ம். இது ஏன் கஷ்டப்படு்ற நீ வேற எங்கேயோ போய் ஃப்ளாட்ட வாங்கி போடு விவசாயம் பண்ணா வேஸ்ட்டுன்ட்டு இத வித்து வெளியில குடுப்பாரு விவசாய நிலொல்லா ஃப்ளாட்டா மாறு
உம் ம் இன்னொன்னு அ ஆமா ம் இன்னொன்னு என்னன்னா எப்பியோ அழியாத தொழில் வந்து விவசாயந் தா ஏனா வேற எந்த தொழில் எடுத்தாலுமே அதுக்கு ஏதோ ஒன்னு வந்து அது பு தொழிலாம் பயு ஆ இத இதா ஒரு அவ பயோ இருக்கு சொல்லப் போனா எந்த ஒர் இப்ப பாத்தினா ஐ டிலா எடுத்ட்னா ஏ ஐ வந்தன அழிஞ்சு போச்சு அழிய போது இப்ப சொல்ல போனா பக்கம் அழிஞ்சிட்டே வருத்
கண்டிப்பா முக்காவசி அழிஞ்சிட்ச்சு அவ்ளோதா ஏ ஐ வந்தத்ல நெறையா காலி உம் ம்
புடிப்டிங்மோ எல்லாத் தொழிலுமே ஒரு இது இருக்கு ஆபத்துருக்கும் போது விவசாயோ அப்டிங்கிறது எந்தோ எந்த எப்பயுமே அழியாது எனா எந்த இது எது வாங் எது விவ்சாய்ம் பண்ணாலு வாங்கற்த்துக்கு ஆள்ருக்காங்க. அப்டிங்கும்போது எப்யுமே அழியாதத் தொலில் விவசாயம் ஆனா அத யாரோ பாக் பாக்க மாட்டிகுறாங்களே அத வந்து பெருசாவையோ இது பண்ண மாட்டிக்குறாங்
இல்ல அப்டி கெடையாது இப்ப இப்ப ஆக்ச்சு எல்லாமே விட்டுட்டா அப்புறோ சாப்பாடுக்கு என்ன பிளாஸ்டிக் கரிசியா சாப்புடுவாங்க கண்டிப்பா வந்துதா ஆகணு வரு வரு அது சூழ்நிலை வரு போ வீட்டு மொட்ட மாடில மண்ண வாரிமே கொட்டி பண்ணாலு பண்ணிதா ஆக னு வேற வழியே இல்ல என்னத்த சாப்பிடறது அப்புறோ
ஹே ஹேன் ஹேன் நீங்க சொன்ன மாரி அந்த வீட்டு மொட்ட மாடில மண்ண வெச்சி நாமளே விவசாயம் பண் டிரஸ்ஸெல்லா உண்ணி
வரு வரு கண்டிப்பா வரு இப்போ வராதூ ஆ இன்னொரு ஒரூ இருவது முப்பத் வருஷந் தல்னூ கண்டிப்பா வரு இப்ப இருக்கிற நெலோயேல்லா காலி ஃபிளாட்டு இண்டஸ்ட்ரியலு ஏர்போட்டு அது இது இதுனா இது நால் வயிச்சாலை எட்டு வயிச்சாலை பன்னண்டு வயிச்சாலைன்னு
ம் அதா அதா றான் சோ இப்டி போனா எப்டிருக்கு சொல்ல போனா விவசாயிக என்ன பண்ணுவாங்க செர் நமக்கு க்கும் பெரிய வருமானோ இல்ல சரி ஒரு இது வித்துட்டா ஒரு நல்ல ஒரு பெரிய காசு வரு. நம்ம பசங்கள வந்து நம்ம எதோ ஒரு வேலய வெச்சு செட்டில் பண்ணி இதெல்லாந்தா யோசிப்பாங்க அவங்களு சொல்ல போனா.
ப்பா கண்டிப்பா கண்டிப்பா
தானே யோசிப்போ. ஒரு பெரிய வருமானம் இல்ல அப்டிங்கும்போது இந்த இடத்தை வந்து பெரிய விலைக்கு கேக்கிறாங்னா குடுத்
ஆமா அப்றம் வேற வேற வழி இல்லயில்லைல ப்ரோ. நமக்கு வந்து விவசாயி எதும் பேரும் கெடைக்கல. ஒண்ணும் பொண்ணும் குடுக்க மாட் விவசாயி பையனுக்கு அஹ விவசாயம் பண்ணான். அப்றம் விவசாயிக்கி ஒரு மதிப் ப்பு இல்லன்ன அப்றம் எதுக்கு விவசாயம் பண்ணனும்? இன்னும் வேல் அந்த பா எதுக்கு தேவ இல்லாத நம்மளும் அவன் மத்தவ மாரி ரெண்டு பிளாட் இருக்கு. மாப்பிள்ளக்கி நாலு, நாலு பில்டிங் இருக்கு. நாலு அபார்ட்மெண்ட் இருக்குன்னா பொண்ணு குடுக்குரா இல்லையா? அந்த இதுல வந்து அவங்க எங்க மைண்ட் செட் பேரண்ட்ஸோட மைண்ட செட் வந்து அப்டி வந்திரு ஹா கே பத்து ஏக்கர் வச்சிருக்கியா ஒ ரெண்டு ஏக்கர் வித்துட்டு பிளாட் வாங்கி. அப்பார்ட்மெண்ட் வாங்கிக்கோ நீனும் பெரிய ஆளா இரு அப்டின்ற மாரி மைண்ட செரி விவசாய நிலத்த அழி.
ஆமா, ஆனா உண்மைய சொல்லப்போனா விவசாயந்தா பாத்தன்னா இயற் அதாது பத்தின ஹெல்தியா இருப் இப்ப அப்டி இயற்கையா சாப்ட்றாங்க. அவங்க தா நல்ல ஒரு ஹெல்த் த்தியா இருப்பாங்க. ஏன்னா தோழா ஐ டி மாப்பிள கழிவ் போறாங்க. வந்து சம்பளம் வந்து ஆறு டிஜிட், ஏழு டிஜிட் இருக்கலாம். ஆனா பாத்தினா இயற்கையில அவெ ஒரு நல்லா ஃபிட்டா இருக்கானா? இப்ப நல்ல ஹெல்த்வைஸ் நல்லா இருக்கானா கேட்டா கண்டிப்பா இல்ல. எல்லாருமே ஒரு கேள்விக்குறிதா.
கண்டிப்பா எல்லாமே கேள்விக்குறி. ஏ சிலல்லா உக்காந்து பொழுதிக்கு ஏ சியில உக்காந்து என்ன என்னா ப்ரோ பண்னுனே ம் அந்த ஆஹ் எட்டு ம நேரம் ஒரே இடம். அது என்ன காட்டு ட்றது தெரியுமானு ஏ சியில இருந்து வர்றது எவ்வளவு நச்சுத் தன்மை தெரியுமா? இப்ப மரத்துல வாங்குற காத்துக்கும் மிஷின்ல இருந்து வர காத்துக்கும் நெறைய வித்
வித்தியாசம் இருக்கு உம் உம் உம் சம்பளத்த பாத்து கல்யாண பண்ணிக்கிறாங்க ஆனா ஆளோட் ஆஹ் இது பாக்க மாட்டேங்கிறாங்க உண்மைய சொல்ல போணா
அந்த இத மாறும் மாறும் மாறும் பாப்போம் மாறுதோ மாற்லையோ இவன வீணா போறாங்க அவ
அவ்ளோதா அதலா அதுக்கான இது கண்டிப்பா அவங்க யோசிப்பாங்க ஒரு பத்து வருஷத்து போனதுக்கு அப்புறம் விவசாயம் எப்படி எவ்ளோ ஒரு டிமாண்டு அப்படிங்கற ஒரு இது வரும் கண்டிப்பா
கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும் பாருங்க இதெல்லாம் இன்னும் ரொம்ப கொடுமையா பொப்ப டவுன் சைட்லா மழ பெய்ஞ்சா தண்ணி நிக்கறதுக்கு எடம் கெடையாது
இல்ல
அது எப்புறம் அது எங்க போவாதா ஊன் டூல்லதா போவும் பெட்ரூம்க்குதா போவும் தண்ணி ம்ம் அப்புற அதோட எடத்துல நீங்க வீடு கட்டிக்கிட்ட அது எங்க போயு கொற சொல்லுங்க தண்ணில்லா அந்த மாரி இருக்கும் போது என்ன பண்றது ஒரு ரோ அந்த இடத்துல ஒரு நாலு மரொ வச்சிருந்தா நல்லாந்திருக்கு சரி ப்ரோ பாப்பும்
ம் சேரி ப்ரோ பாக்கலா மீட்டு எடுப்போ கண்டிப்பா கண்டிப்பா ஓகே ப்ரோ சரி பாக்கலா பேசலா ம் ஓகே நன்றி நன்றி ம்